சொல்லுங்க சிஸ்டர்
ஆ சொல்லுங்க அப்றோம் உங்ளுக் புடிச்ச கலர்ஸு சொல்லுங்க
என்க் புடிச்ச கலர்னா ப்ரவுன் கலர் புடிக்
ப்ரவுன் கலர் அப்றோ அப்றோ
ப்ரவுன் தா சிஸ்டர் ப்ரவுனு ரெட்
ரேன்ட் அந்த இந்த க காரசாரதா அப்டி உங்களுக்கு எனக்கு வந்து லேவண்டர் கலரு ஆரஞ்ச் கலரு ப்ளூ கலரு
சேரி சேரி
சேரி சேரி ட்ரெஸ்ஸும் அந்த கலர்லயே ஃபர்ஸ்ட்டு கெடைச்சன்னா வாங்கிடுவ
ம்
ஆ நீங்க எப்டி என்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சேரியா சுடியா
சுடி சிஸ்டர் சேரி
சேரிலாம் கட்டறதுல்ல நா ஒர்க் பண்றன் அதனால சுடிதா உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா அப்பனா ஆமா ஆமா சேரி ஓகே ஓகே அப்புறம் பங்க்ஷன்லாம் போனா என்ன ட்ரெஸ் பண்ணுவீங்க
பங்க்ஷனா
பங்ஷன்னா போனா சேரிதா சேரி செரி ஓகே சரிங்க ஆ பங்கஷனுக்கு சுடியும் வாங்கிப்பே சேரியும் வாங்கிப்பே எப்டி தோணுதோ அது மாரி செரி ஓகே அப்புறம் சாப்டாச்சா ஆ சாப்ட்டாச்சி காலையில என்ன டின்னரு பண்ண போறீங்க ஹலோ
காலையில இடியாப்பம் சிஸ்டர்
டிஃபன்
இடியாப்பம்
இடியாப்பம்மா இடியாப்ப ரொம்ப பிடிக்குமோ
அதெல்லா இல்ல மாவு அரைச்சிருக்கே அரிசிமாவு ஆ நம்ம செஞ்சிட்டாதா காலியா வும் இல்லாட்டா வச்சிட்டே இருந்தோம்னா இதாயிரும் மாவு வேஸ்ட்டா போயிரு அதனால செரின்ட்டு
ஆ ஆ ஏ இடியாப்பல்லா வந்து நா லைக் பன்னியே சாப்ட மாட்டேன் எனக்கு புடிக்காது
ம் நல்லா இருக்கும் சிஸ்டர் மொத என்ன பண் ணணுன்னா அந்த இது கருப்பட்டி இருக்குல அத காச்சி வச் சி அதும் ஃபஸ்ட்டு சாப்பணும் அதுக்கடுத்து வந்து சீனி பா தேங்கா பாலு பஸ்ட்டு வந்து வெறும் அந்த கருப்பட்டி பால்ல அடுத்து தேங்கா பால் இது பால் தேங்கா போட்டு சாப்பற ஜீனி போட்டு சாப்படறத அடுத்து வந்து தேங்கா சட்னி இது வச்சி மூணு வே மூணு தடவ எடுத்து வச்சி சாப்பணும் அது நல்லா இருக்கும்
அப்டியா செரி செரி ஓகே ஓகே எனக்கு எப்டிதான் போட்டு குடுத்தாலும் புடிக்காது ம் லைக் பண்ண மாட்டே ஆ என் என்ன டிஃபன் மோஸ்ட்டா பண்ணுவீங்க
கோதுமை ச ரவ
அப்படியா
சாம்பா ரவ இருக்குல அது வந்து ரெடி பண்ணி வெச்சுப்பே அது வந்து மா இது ர சே இது மாரியே பொங்கல் மாரியே பண்ணிருவே ரெண்டு விசில் போட்டுட்டு பண்ணிட்டு அதுக்கப்றோ தாலுச்சு ஊத்திருவே
அ அ என்ன எனக்கு பிடிக்காத ஐட்டம் எல்லா அப்டியே சொல்லிட்டே வரீங்க லைனா
சத்தானது சிஸ்டர்
அது சத்தானதுதா அதா அதெல்லா சொல்லி ட்ருக்கீங்க அ அ எது ஹை ஜீனிக் இல்லயோ அதுதா நா சாப்பிடுவே பூரி வட பொங்கலு இது மாரி ஐட்டம் தா அ அ
ன் நாள் சாப்பட்லா ஆசைக்கி
ஆமா
அதுமே சா அதுமே சாப்டோணு வைங்க அது என்னது அது மாரி கொலஸ்ட்ரால் வந்து குண்டாயிரவோ இல்ல வாமிட்டிங் வந்துரு இஞ்சி தட் டீ குடிச்சாதா சரியாகு ஒடம்பு
அ அ அ என்ன டீ அடிக்கடி குடிப்பீங்ளா
இல்ல மார்னிங் ஒருக்கா நைட் ஒருக்கா டீ குடிக்க மாட்டே ப்ரூ அ இது நரசூஸ் காஃபி
அப்டியா ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே நா எதுமே குடிக்குறது கெடயாது டீ காஃபி எல்லாமே அவாய்ட் பண்ட்டே ஒன்லி மில்க் மட்டுந்தா
மில்க் போட்டா வெயிட்டு போடு சிஸ்டர்
வெயிட்டு போடுந்தா ஆனா எனக்கு வெயிட்டு் ஏற தான மாட்டேங்து அப்டியே தா இருக்ற நானு ம்
ஒல்லியா இருப்பீங்களா நீங்க
ஆமா ஒல்லியாதா இருப்பே ஃபிஃப்டி த்ரீ ஆ
மகிழ்ச்சி நா ஃபிஃப்டி ஃபை
அப்டியா அப்ற என்ன நீங்களு அப்டிதா இருக்குறீங்க
ம் போது சிஸ்டர் இதுவே நம்ம குண்டானோன்னு வைங்க வேகமா நடக்க முடியாது எதுமே பண்ண முடியாது அதனால இதுதா கரெக்டான வெயிட்டு் குண்டாவுனுன் நெனச்சம்னா குண்டா இருக் கறவங்கல்லா என்ன நெனப்பாங்க மெளியணுன் நம்ம மெளியணு குண்டாவணுன் நினைக்கோ
இப்ப எல்லா சைக்கிளிங் பண்றாங்களே சைக்கிளிங் எல்லா சைக்கிள் தா வாங்கி வெச்சுட்டு போறாங்க
அது ஒரு ரெண் நாள் பண்ணுவாங்க அதுக்கப்றோ அது அவுங்களுக்கு இதாயிரு
அ அ இப் இல்ல இப்ப எல்லா மோஸ்ட்டா வந்து லேடிஸ்ல்லா இங்க நியர் பை எங்கியாது போணுனா சைக்கிள் வாங்கி வெச்சுட்டு சைக்கிள்ல தா போறாங்க வராங்க டூ வீலர் வண்டியே யூஸ் பண்ணுறது இல்ல அவுங்களுக்கு எல்லாருக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு போல இப்போ வந்து அ நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்த மாரி இப்ப திரும்ப சைக்கிள் வர போது அதிகமா
அதுமே சைக்கிள் சின்ன பசங்களுக்கு எ பையனுக்கு எடுக்க ஆறாயிருவா ஆச்சு சின்ன பசங்களுக்கே இது
ஆமா ஆமா அது டென் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அது மாரி ஆகு
ம் ம்
ம் ம்
சிம்பிளா ஒண்ணுமே இல்ல கேரியரு முன்னாடி ஒரு பாக்ஸ்சு அதா இருந்தது ரொம்ப கிராண்டாவு எடுக்கல
ம் ம் இல்ல ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போயிடுவாங்களா
இல்ல இல்ல ஸ்கூல் பஸ்சு ஸ்கூல்ல சைக்கில் போ மாட் டா வந்து இங்க சுத்துறதுக்கு
ஆமா ஓட்டுறதுக்கு ஆமா ம் ம் நல்லதுதா ப்ர சை க்கிள் இப்போல்லா வந்து குழந்தைங்களுக்கு அதுதா ஒரு என்ஜாய்மெண்ட்டு வீட்ல வந்து ஒரு வாட்டி ஈவினிங் டைம் ஒரு சுத்து சுத்துனாதா அவங்களுக்கு ஜாலியாவே இருக்கு
ம் ம்
ம் ஏ பொண்ணு அப்டிதா சைக்கிள் தா கேட்டுட்டுருக்றா இங்க இருக்கிற பசங்க கூட சைக் க்கிள் வாங்கி சுத்துவா
ம் ம்
ம் ம் எக் இது ஆ வாங்கி குடுக்கல இனிமேட்டு தா வாங்கனு அதா சேரி ஓட்ட கத்துக்கிட்டாதானே சேரி வாங்கலான் சொல்லிட்டு ஓட்ட தெரியாம வாங்கி மட்டு வச்சுட்டு என்ன பண்றது
இல்ல வாயில வச்சுடம்னா ஓட்டணுங்குற நபி வந்துரு ஓட்டிக்கிலா
ஆ ஆ ஆ ஓட்டிர்ல்லா கத்துக்கலா ஆ ஆ
ம் ம்
ஆமா நாலா சின்ன வயசுல சைக்கிள்லே வண்டி எல்லாமே அப்பவே ஓட்டுவ எ பொண்ணுதா கொஞ்சோ பயந்துட்டு இருக்குற இன்னும் ஏ எதையுட்ரை பண்ண மாடரா நா கீழ விழுந் தாலும் பரவாயில்ன்னு வு ஓவா சைக்கிள் வண்டின்னு எல்லா அப்பவே போர்து பிப்துலேயே ட்ரை பண்ணிட்டு இருப்பே நானு ட்ரை பண்ண
ம் ம்
ம் ம் ம் நா பசங்க ம் சொல்லுங்க
த்துட்டா
அப்டியா ஆ ஆ இன்ன வேன்ல போயிடுவாங்களா ஸ்கூலுக்கு
ஆமாமா ஸ்கூல் வோண் வரு
ம் ம் ஓகே ஓகே ம் அப்பறம் ஒன்னு லேட்டா தா எப்பயுமே தூங்குவீங்களா மார்னிங் வந்து தோச உ த்தலான்னு இருக்கே
சேர் செரி தோச தொட்டுக்கா
நைட்டு வச்ச சட்னியே நெறைய செஞ்சுட்ட அத அப்டியே காலையில சூடு பண்ணிக்கணு
ம் சேர் செரி
இன்னக்குதா நறையா செஞ்சுட்ட ஆ
சாப்டுவாங்களா
ஆ அதெல்லா சாப்ட்டுதான ஆவணு வேற என்ன ஆ அது என்னைக்கோ ஒரு நாளு தா அப்டி இருக்கு இல்லன்னா காலைல‌ சட்னி தேங்கா சட்னி இது மாரி எதுனாது செஞ்சுக்க வேண்டிதா ஆனா மோஸ்ட்டா கால்ல வந்து தோச ஊதிடுவ நைட் ஆனா இட்லி ஊதிடுவ ஆஃப்டர்னுன்ன லன்சு என்ன நாளைக்கு என்ன லஞ்ச் பண்ண போறீங்கா ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஆ நாளைக் என்ன லன்ச் பண்ண போறீங்க
நாளைக் என்ன லன்சு தெர்ல காய்கறிய பாத்தாதா தெரியு
ஓ முன்னாடி நாலே டிசைட் பண்ண மாட்டீங்களா
முன்னாடியே பண்ணம்னா சொதப்பிடு எதுமே கரண்ட் அவன் தா பண்ணு பண்ணாதா நல்ல
அ சவுண்ட் ஓகே ஓகே ஆ நா முன்னாடி நாளே யோசன பண்ணி வச்சிடுவே எதனாது சிம்பிளா செய்ற மாரி இருந்தன்னா கொஞ்ச நேர தூங்கலா அப்டின் சொல்லிட்டு லெமன் ரைஸு பொட்டேட்டோ ஃப்ரையி அது மாரினா கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துப்ப இல்லன்னா எதனாது சமச்சுக்கிட்டே இருக்குற மாரியே இருக்கு ரொம்ப நேர அது பண்ணிட்ருக்குற மாரியே இருக்கு டைம் அதுலே போயிடுது ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ஹலோ
ஹலோ கேக்குது சிஸ்டர் கேக்குது
ஆ ஆ நடுல பிரேக் ஆனுச்சு அதா கே
இல்ல இல்ல கேக்குது கேக்குது எனக்கு தா கேக்கல நீங்க பேசுனது பேசுனது சார் ஆமா எடைலயே பிரரேக் ஆச்சு செரி என்னன் செக் பண்றதுக்குள்ள நீங்க கேட்கலான் சொல்ட்டீங்க
ஓகே ஓகே செரி செரி ஆ அப்றோ அதா தோச தா ஊத்தணு
தொட்டுக்க
தொட்டுக்க அதா சட்னி இருக்குதே சட்னி ம் நீங்க டி வி சன் னல் எது பாப்பீங்க
விஜய் டி வி நீங்க
ம் விஜய் டி வியா சீ சீரியல் பாப்ப அது ஈவ்னிங் தா பாப்ப ரொம்ப மோஸ்ட்டா டி வி நா யூஸ் பண்ண மாட்ட மொபைல் தா யூஸ் பண்ணுவ
ம் ம்
மொபைல் ஃபேஸ்புக்கு வாட்ஸப்பு ஆ ஃபேஸ்புக்ல அப்டியே ரீல்ஸ் பாத்துட்டு அதுலே டைம் பொய்டு அதனால டி வி அதிகமா யூஸ் பண்ண மாட்டே வைக்கவே மாட்டே
ம்
ம் சன் டி வில ஈவ்னிங்கு சீரியல்
ம் ஈவ்னிங் சீரியல்
ஈவ்னிங் தா சீரியல் பாப்ப இந்த நைட் டைம்ல போடுவாங்கல்ல
ஆமாமா
அது அப்டே வரிசலா ஓடிட்டு இருக்கு சும்மா அப்டே எதா வேல செஞ்சுக்கிட்டு அப்டியே பாத்துக்கிட்டே இருப் பே அது பாக்குணுனு இன்ட்ரெஸ்ட்டெல்லா போய் பாக்கமாட்டே சும்மா பாப்பா பாக் கும் போது அப்டியே பாப்பே ம்
அப்றோ இன்ட்ரெஸ்ட்டா பாக்காட்டா விஜய் டி வி சீரியல் ஃபுல்லாமே நல்லாருக்கு
அப்டியா ஆ ஆ விஜய் டி வி ம்ம ஆ அப்டியா ஆ ஆ விஜய் டி வி அதிகமா பாக்றது இல்ல நானு இந்த இதெல்லா டான்ஸ் ப்ரோக்ராம் அது மாரி எதனாதுனா பாப்பே ம் சேர் சேர் ஓகே உங்கள்ட்ட பேசுனதுக்கு நன்றி
சேரிங்க சிஸ்டர் திரும்பவு கால் பண்ணுங்க பாக்லா
நன்றி ஆ
நன்றி